ஹலோ ஹலோ
ஹலோ
ப்ரோ கேக்தா
ஆ கேக்குது கேக்குது
ப்ரோ சாரி ப்ரோ
ஓகே ப்ரோ ரெண்டு கால் வேஸ்ட் ஆயிட்ட ப்ரோ ஆ
நா பண்ணா மட்டு வருது
என்னன் தெர்ல ப்ரோ உங்க நம்பர்ல எதுங்க சோருவாக்கா என்னன் தெர்ல ப்ரோ நா கரெக்டா தா பேசிட்டு வந்த இப்பதா இதுக்கு முன்னாடி நீ பண்ணதுக்கு பின்னாடி முன்னாடி பண்ணாங்க பேசுன நார்மலா தா இருந்து கரெக்ட தா இருந்ச்சு உங்க நம்பர் நீங்க குடுத்தீங்க ஃபர்ஸ்ட்டு அது பேசவில்லன் சொல்ட்டு வினாடி சீரோன் காம்ச்சிட்டு அவ்ளோதா அந்த நம்பர் இப்ப எதுக் ச்சி அதுக்கப்றோ ஒரு புள்ளைக் போய்டுச்சு அதுக்கப்பு ரெண்டாவ்து இப்ப உளுக் போட்ட இப்ப உங்குளுக் கு போயிட்டு தா இருக்கு ஆனா நீங்க அட்டன் பண்ணல அதுவே இப்ப கட் ஆயிட்ச்சு அட்டென் பண்லாப்புல
எனக்கு வரவே இல்ல ப்ரோ கால்லு அது ஏன் தெர்ல எனக்கு ஃபால்ட்டா உனக்கு ஃபால்ட்டா அதுக்கு தா தெர்லியே
தெர்ல ப்ரோ இன்டர்நெட்லா எனக்கு கரெக்டா தா இருக்கு ப்ரோ
ம் ம் எனக்கோ தா ஃபுல்லா தா
என்ன ஃபால்ட்டுன் என்ன ஃபால்ட்டுன் தெர்லியே ப்ரோ
ஆ ஆ அதுதா சாரி ப்ரோ என்னால ஒரு ரெண் டாஸ்க் வேஸ்ட்டா போச்சு
ஆம் ப்ரோ என்ன பண்ண பரவாயில்ல ப்ரோ பாத்துக்கலா
செரி இப்போ அ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க
நா நா ஆர்ட்ஸ் படிச்சிட்ருக்கே ப்ரோ
ஆச்சா
ஆமாம் ப்ரோ
நாங்களு பி பி காம்தா ப்ரோ நானு
ஆக்கே ப்ரோ தா ஆர்ட்ஸ்தாம் ப்ரோ
ஆர்ட்ஸ்ல என்ன படிகி போயி காலேஜா இல்ல
காலேஜி ப்ரோ
காலேஜா அதா என்னா கோர்ஸு
அ பாட்னி
பாட்னியா
ஆமா ப்ரோ
ம் சேர் சே சாப்ட்டீங்ளா ப்ரோ
ஆ சாப்ட்டாச்சு ப்ரோ ப்ரோ வாய்ஸ் எல்லாம் பிரைக் ஆகுது
பிரேக் ஆகுதா
ஆமா பிரைக் ஆகுது ப்ரோ
இப்ப கேகல
இப்ப லைட்டா கேக்கிது
நல்லா தானே ப்ரோ உங்க வாய்ஸ் சூப்பரா கேகுதே ப்ரோ
பொங்க வாய்ஸு கொஞ்சோ பிரேக் ஆகுது ப்ரோ அதாம் ஒங்கள்ட சொன்னே
ம் ம்
ம்
என்னா ப்ரோ சாப்ட்டீங்க
இன்னைகி சாப்பாடு மதியம் சிக்கன் பிரியாணி முட்ட சிக்கன் எல்லாமே வெச்சு சாப்டேம் ப்ரோ இன்னைகி சாட்டர்டே சண்டேல்லா ப்ரோ இன்னைக்குதா ஃப்ரீ ஆமா
சேரி ப்ரோ ஆ சாப்ட்டோம் ப்ரோ
ம் ம்
எங்க வீட்லியே நான்வெஜ்ஜி இல்ல ப்ரோ இன்னைகி நாளைகி ஆமு கெடையாது
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
வீட்ல
போய்கிட்ருக்கீங்ள ப்ரோ பைக்ல
காத்து ப்ரோ காத்து சத்தோ பைக்லலா இல்ல
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஓப்பன் பிளேஸ்ல இருகறம் ப்ரோ அதனால அப்டி கேகு
ஆமா ப்ரோ
ஃபுல்லா காத்து சத்தோந் கேகு து ஒன்னுல்ல
ஆம்
ம் என்ன ப்ரோ பண்ண பாரிங்க படிச்சிட்டு
படிச்சிட்டு நல்ல ஒரு வேலைகிப் போயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு ஃபேமிலிய பாத்துட்டு
ம் ம்
நல்ல சேலரி போனும் ப்ரோ என்னேட ஐடியா அவள தா ப்ரோ
ந்தன் ஆ
ஆ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
நீங்க படிச்சு ப படிச்சும் முடிச்சுட்டீங்களா இப்ப இதா ஸ்டடி பண்ணீட்ருக்கீங்களா
படிடுங்க
எத்தனா இயர் ப்ரோ
அலோ
ஆ ப்ரோ எத்தனாவது இயர் ப்ரோ ஃபைனல் இயரா
என்ன
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஃபைனல் இயர்தா ப்ரோ
படிச்சு முடிசட்டு எங்க ப்ரோ நானு செகண்ட் தா ப்ரோ
முஸ்ட்டு ஜாப் தா ப்ரோ
எதுவ எக்ஸ்ட்ரா வேற எதுவு படிக்க போறீங்களா இல்லாட்டி ஜாப்புக்கு எதுவு போறீங்களா
அது எப்படி சொ மேரேஜ் எல்லா நல்லவாது ப்பியாவ ப்ரோ மேரேஜ் பண்றது மேரேஜ்க்கு எல்லா இன்னு நாள் இருக்
ஆமம் இல்ல ப்ரோ இது க்கு முன்னாடி ஒரு கால் ஒரு பெருசா அட்டன் பண்ணாங்க அவங்கள்ட்ட கேட்டே ஆ என்ன ப்ரோ நீங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின் கேட்டன்னா இல்ல ப்ரோ அப் படிச்சு முடுஸ்ட்டு மேரேஜ் தா பண்ணே ப்ரோ ப்ரோ ஏ ப்ரோ படிச்சு முடிஸ்ட்டு எதாவ ஒர்க் பண்லாம்மா ப்ரோ படிச்சு முடிஸ்ட்டு எதாவது வீ ட்ல சும்மா இருக்கிறதுக்கு எதாவது வேலையாட்டு அதுக் கேட்டுனாலு நீங்க படிச்சத வச்சு நீதாங்க எங்கயாவது ஒரு கம்பினிக் போகலாம்ல அப்படின் சொன்னே இல்ல ப்ரோ எனக்கு செட் ஆகல ப்ரோ மேரேஜ் தா பண்ணனும் ப்ரோ என்னோட கேல் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு் இருக்காங்க அவங்க ஆ மேரேஜ் பண்ணீங்க மே மேரேஜ் பண்ணிக்கிறோ மேரேஜ் பண்ட்டு நா பாத்துக்குறே எல்லா வேலையு நீ வந்தா போது அப்டின் சொன்னாங்களா இந்த பெஸ் சென்ட அப்டின் சொன்னாப்புல இல்ல ப்ரோ அ அதெல்லா இப்படி ப்ரோ அடுத்தவங்க நம்பி நீங்க வாழாதீங்க ப்ரோ உங்கள நம்பி நீங்களே வாழ்ந்துக்கோங்க என்ன தா நமக்கு நம்ம உழச்சு நம்ம சாப்ட்டா போதும் ப்ரோ அடுத்தங் நம்பி இருக்காதீங்க ப்ரோ எதுமே நம் பி இருக்க வேண்டா இப்ப உள்ள கால அப்படி கிடையாது ப்ரோ அப்படின் நா அவங்கள்ட்ட சொன்னே இல்ல ப்ரோ மேரேஜ் தா பண்ணும் ப்ரோ சேரி ப்ரோ உங்க விருப்போ அப்டின் சொல்ட்டு சேரின் கண்டியூ பண்ட்டோ
ஆ ஆ
ஆமா ப்ரோ அதா உங்கள்ட்ட கேட்டே மேரேஜ் பண்ண அது நாட்கள் ஆகுன் சொன்னீங்கல்லா
ஐயோயோ மேரேஜ் எல்லா மேல ஆவாது ப்ரோ இப்ப எல்லா பண்ணிட்டு தலவலி ப்ரோ அதெல்லா
கரெக்ட்டு தா ப்ரோ
நம்ம செட்டில் ஆயிட்டு பண்ணு அப்பதா
கரெக்ட்டு தா ப்ரோ
நீங்க எப்டி
நம்மல்லா அண்ணா சொன்னோம்மா ப்ரோ படிச்சு முடிஸ்ட்டு நல்ல சேலரி நல்ல பேக்கேஜ் இருந்துட்டு நல் ல ஒழச்சுட்டு வீட்டுல சேத்து வச்சுட்டு வீட்டுல எல்லாமே பண்ணி டே அதுக்கப்புறம் தா மேரேஜ் ஒடனேல்லா மேரேஜ்லா நோ விருப்போ
அப்டியா
ப்ரோ நல்ல ஒரு வீடு கட்டணும் கார் எடுக்கணும் பைக் எடுக்கணும் அவ்ளோதா
ம் ம்
ஆ ப்ரோ
பாத்தியா சூப்பர் ப்ரோ சூப்பர் ஆ இது ப்ரோ
காரு ஆடி காரு எடுக்குலாட்ருக்குலா ப்ரோ
ஆடி காரா
ஆமா ப்ரோ என்னோட ஃபேவரேட் காருங்க ப்ரோ ஆடி இல்லாட்டி பி எம் டபிள்‌ யூ
ம் ம் எடுங்க ப்ரோ எடுங்க ப்ரோ
ஆமா ப்ரோ உங்களுக்கு எதுவும் விருப்போ இருக்கா இது அவங்க எடுக்குறதுக்கு
எடுக்குலாம் ப்ரோ பொறுமியா எத்துக்குலாம்
ம்
எடுக்குலா எடுக்குலா எப்டி தார் தா ஹலோ
ஆ ப்ரோ
தார் தாரு தா எடுப்பேன் இது எடுத்தா
சேரி ப்ரோ நீங்க தார் எடுங்க ப்ரோ
ம் ம்
எந்த ஏரியா ப்ரோ தார் ல்லா உட் சென்னையா சென்னை சைட்லா தார் ல்லா ஓட்டோ ஓட்டலாமா ஓட்டல்லா ஆனா அங்க ஓட் ட்டலா ஆனா செட் ஆகுமான் தெர்ல அந்த மாரி எடத்துலல்லா அதுதா கேட்டே
அதெல்லா செட் ஆவும் ப்ரோ
ஓகே ப்ரோ
நெறைய பேர் வெச்சுருக்காங்களே
ம்
எங்க சைடு இதுவும் இதுவுல்லா வெச்சுருக்காங்க ப்ரோ
என்னங் ப்ரோ ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஃபோர்சே ஆ அதுக்கப்புறமா பக்கத்துல ஃபெராரி பாத்தே
ம் ஓகே ப்ரோ
அங்க எல்லா காரும் பாக்கலாம் ப்ரோ
சென்னை சைடுதா எல்லா காரும் பாக்குலாமா ப்ரோ
லீலா பேலஸ் போண்னா வச்சுங்க
ஆ ஆ
அது உள்ள போனா அப்புடே பயங்கரமா இருக்கும் கார் அப்புடே ஷோரூம் மாரி இருக்கும் உள்ள எல்லா வந்து ஃபெராரி போர்ஸு அதுக்கப்புறமா ரோல்ஸ் ராயில்ஸு
ஆ
எல்லாமே இருக்கும் ரோல்ஸ் ராயில்ஸ் ல்லா மானாவரியா இருக்கும் அங்க
ஆமா ப்ரோ
அது அந் அதுதா ப்ரோ பெரிய பேலஸ் இந்த சென்னை டீமே அங்கதா வந்து இருப்பாங்க
ம் ம்
ஐ ஐ பேல் அதா உங் அதா ஓட்டல் ஹலோ
சாமா ப்ரோ
ம் ம் இப்போ எ எப்டி ப்ரோ ஸ்டடிஸ்லா எப்டி போது
ஸ்டடிஸ்ல்லா கண்டினியூஸ்ஸா போய்கிட்டுதா இருக்கு அதுக்கப்றோ என்னெனு பாக்கணு வந்துட்டு ரெண்டு பேரு ஒர்க் பண்ணோ
அப்டியா
ஆமா ப்ரோ தா லைஃப் ஓடிகிட் இருக்கு
சேரி ப்ரோ சேரி ப்ரோ
ப்ரோ இதுக்கு முன்னாடி ஏதா டூர் எதா போனீங்ளா
ஆ போனே ப்ரோ
ஆ எங்க ப்ரோ
கேரளா
கேரளா எந்த எடோ ப்ரோ
மூனார் வாகமான்
எல்லாரு அதே எடந்தா ப்ரோ போறாங்க எல்லாருமே அந்த ஒரு எடந்தா சொல்றாங்க மூணாரு வாகைமான் கொச் சினு ஒண்டர்லா வர்க்கலா
ம்ம்ம்
அந்த மார்தா சொல்றாங்க ப்ரோ
நீங்க எங்க போனீங்க
நா அதா ப்ரோ ஒண்டர்லா கொச்சின்னு
ம் ம் ம்
அந்த மாரி எடத்துக்குதா ப்ரோ போனோம் ப்ரோ அதுக்கப்றோ இப்போ மறுபடியு ஒரு ஐடியா போ ப்ளன் போட்ருக்காங்க
ஃபேமிலியா
ஆ இல்ல ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமே
ம் ம் ம்
ஊட்டி கொடைக்கானல் போலான் சொல்லிருக்காங்க ஆமா ப்ரோ பாப்போ என்னன் பாப்போ நம்ம ஜாலியா போய்ட்டு
எப்டி ப்ரோ இருந்தது ட்ரிப்புலா
ட்ரிப்பெல்லா நம்ம ஃபெரெண்ட்ஸு மொத்தமா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ஸுல்லா சேந்து
எந்த ஊர் ப்ரோ நீங்க
நா திருநவலி ப்ரோ
திருநவேலியா
ஆமா ப்ரோ
அங்கருந்து பக்கத்துல தா
ஆமா ப்ரோ ட்ரெயின்லே போய்ர்லா ப்ரோ அதா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரோ
எவ்ள் நேரோ ஆகு
இப்ப சா கால்ல ஆறு மணிக்கி இன்னைக் கால்ல ஆறு மணிக்கி ஆ அ சாயங்காலோ ஆறு மணிக்கி ஏறுனோம்னா கால்ல அதிகால்ல பேய் எறக்கி வுட்றாங்க ப்ரோ
அப்டியா அப்லா வருமா ப்ரோ
அவ்ளோ மண் நேரோ ஆகும் ப்ரோ ட்ரெயின்லா ப்ரோ
ம்ம்
எல்லா ஸ்டேஷன் நிப்பாட்டுவாங்க ப்ரோ
அப்டியா யா
ஆமா ப்ரோ லோக்கல் ட்ரெயினா தான் இருக்கும் ப்ரோ
ஏன் எக்ஸ்பிரெஸ்லாங் கெடையாதா
எக்ஸ்பிரஸு ஹெவி ரேட் இருக்கும் ப்ரோ
ஆ அதுக்கப் அப்போ உங்ளுக்கு எவ்ளோ
லாங்குனா ஹெவி ரேட் இருக்கும் ப்ரோ
இய அதான் எவ்ளோ உங்ளுக்கு
ஒன் ஃபிஃப்டி இருக்கும்
ஒன் ஃபிஃப்டியா
இதுனா ஆமா இதெனா எய எம்பொ ரூவா தொண்ணூ ரூாவாயில முடிஞ்சிரும்
ஆஹ் இது இது ப்ரோ எக்ஸ்பிரஸ் இன் இன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி போட்டா எஸ் எஸ்பிரஸு நன்றி ப்ரோ கார் டென் பண்ணதுக்கு டைம் முடிஞ்சு